ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதுங்களா ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ கேக்குதா
ஹலோ கேக்குதுங்க
ஹலோ மஹா கேக்குதுங்ளா‌ ஓகே ஓகே எப்டி இருக்கீங்க நல்லாருக் கிங்ளா ஓகே எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்ளா ம் நல்லாருக்கும் சாப்ட்டீங்ளா சாப்ட நீங்க சாப்டீங்ளா
ஆ சாப்டேங்க
செரி செரி அப்றோ வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ நல்லாருக்காங்க வீட்லங்ளா நல்லாருக்காங்ளா
ம் நல்லா இருக்காங்க என்ன சாப்டீங்க இன்னைக்கு
இன்னிக்கி சேமியா சாப்டங்க ராகி சேமியா செஞ்சல
ஓகே
சாப்டேங்க
செரி செரி மதியானமுமா
நீங்க என்ன சாப்
மதியானோ மதியானோ ரைஸ் எடுத்துக்கலையா
ஆ ரைஸ் எடுத்துக்கிட்டேங்க ரைஸ்சு இது கத் எண்ணெ கத்திரிக்காய் கொழம்பு‌ வச்சிந்த
ஓகே அந்த கொழம்பு எப்டி வப்பீங்க ரெசிபி சொல்றீங்ளா
ஆ சொல்றேங்க
ம் சொல்லுங்க ஏங் நிறுத்தி நிதானமா சொல்லுங்க பொறுமையா சொல்லுங்க அப்பதா எனக் புரியும்
ஆ சேர் செரிங்
ம் சொல்லுங்க
கொத்தமல்லி சீரகோ எல்லா போட்டுக்கணுங்க போட்டு வறுத்துக் ஆ வறுத்துக்கணு
என்னன்ன போன்னு கடாய்ல எண்ணெ ஊத்தணுமா நார்மல்
இல்ல இல்ல நார்மலா
ம்
நார்மலா கொத்தமல்லி சீரகம் அப்பறம் வரமொளகா எல்லாம் போட்டு வணக்கி விட்டுக்கணும் ஆ ஆ ஆ தன்யா தன்யா தனியா சீரகம்
ஓகே
ஆ அப்றோ குருமொளவு ரெண்டு
ம்
அதெல்லாம் போட்டு வணக்கிக்குணுங்க வறு வா அந்த இத போன்னு வரமிளகாய் இருக்குலங்க
ஆம்மா
போட்டு வனக்கிக்குனு
ம்
அதுக்கப்பறம் எடுத்து அது தனியா வெச்சுட்டு வா வணங்கனக்கு அப்புறம் தனியா எடுத்து வெச்சுட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு எண்ணெய்ல எண்ணெ கொஞ்சோ விட்டு அதெல்லா வணக்கிக்கனு
ம் செரி
வணக்கிட்டு அதுக்கப்றோ அ அரச்சுக்குனுங்க அதைய போட்டு அரச்சுக்குனு ஃபர்ஸ்ட்டு கொத்தமல்லி சீரகல்லா போட்டானுங்க அதெல்லா போட்டு கட்டியா அரச் நல்ல நைசா அரச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த தண் கால் இது வெங்காயத்த எல்லாத்தையு போட்டு து வச்டுங்க கத்திரிக்காய கட் பண்ணி நாலா கட் பண்ணி எண்ணெயில போட்டு வணக்கிக்கணு வட சட்டியில வச்சு வணக்கிக்கணு
சரி
அதுக்கப்புற அதிய தனியா எடுத்து வச்சுட்டு எண்ணெ விட்டு கொஞ்ச கடுகு கருகாப்பில் போட்டு ஆ கத்திரிக்காயு போட்டுட்டு அந்த கொழம்பு இருக்குல்லங்க அரைச்சு வச்ச கொழம்பு அதையு எடுத்து ஊத்திக்கணு ஊத்திட்டு கொஞ்ச நேர கொதி வந்ததுக்கப்புற ஆ புளி இருக்குல்லங்க
ம்
புளி கொஞ்ச ஊற வச்சு அதைய இப்பே சேத்திக்கணும் சேத்து
ம்
இ கொஞ்ச கொழம்பு ரெடிங்க
ஆ
ம் அதுக் கூட கொஞ்ச வெள்ளம் போட்டா டேஸ்ட்டா இருக்குங்க வப்படம் இந்த அப்பளோ சொல்லுவாங்கல்லங்க அந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்குல்ல
ஆமா ஆமா ஆமா
அது வச்சுக்குவோ
ம் எக்கு பாயில் பண்ணி சாப்புல்லா அதுவு நல்லா இருக்குல்ல
ஆ அதுவு நல்லா இருக்குங்க அத கூட கடிச்சிக்கலா ம் நீங்க என்ன சாப்ட்டிங்க நைட்டுக்கு சப்பாத்தி செய்யணுங்க
ம் நாங்க மத்தியான இன்னைக்கு ஃப்ரைடேனா எங்க வீட்ல ஸ்பெஷலா இருக்கு அதனால ஃப்ரைடே இன்னைக்கு பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபை இதெல்லா செஞ்சோ
செரி செரிங்க பிரியாணிங்க வீட்லயே செய்வீங்களா ஆ பசங்கள்லா நல்லாருக்காங்க
செஞ்சு குடுத்து விட்டாங்க நானுந்தா செய்வே அம்மாதா நெறைய செஞ்சு குடுத்து விடுவாங்க
சேரி சேரிங்க
ம்
பசங்கல்லாங்க என்ன பண்றாங்க அவிங்க டியூஷன் போயிட்டு வந்தாங்க வெளையான்ட்டு இருக்காங்க உங்க பசங்கல்லாங்க
ஏ பைய மதர்ஸ் ஸா‌ போயிருக்கா ஓதுறதுக்கு ம் அதா டியூசன்னு சொல்லுவாங்கல்ல அங்க போயிருக்காங்க
ஆ சேரி சேரிங்க நீங்க நைட்டு என்ன டிஃபன்க்கா
நைட்டு தோச
தோச சுடணுங்களா
சட்னி அப்டி இல்லாட்டி ரொட்டி சுடுவ எதனா ஒண்ணு
சேரி சேரி என்ற செரிங்க
டிஃபன் தா நைட்ல
ஆ சேரி சேரங்க நாங்களு டிஃபன் தா செய்வோ தோச சப்பாத்தி பூரி
ம்
அந்த மாரிங்க
சேரி சேரி
ம்
அங்க ஒங்க ஊர்ல மழல்லா எப்டிருக்கு
மழ தாங்க நல்ல மழ நல்லா க்ளைமேட் சூப்பராருக்கு
எந்த ஊர் சொன்னீங்க லாஸ்ட் டைம் பேசபோது
கோயம்புத்தூர் தாங்க
கோயமுத்தூரு மழ நல்லா பெய்யுது இப்பவுமா
ஆமாங்க இப்பவு பேஞ்சிட்டேதாருக்கு
ம் இங்கலா இல்ல காலயில மழ பேஞ்ச்சு லேசா இப்பலா இல்ல
அப்பிடிங்ளா இங்க பேஞ்சிட்டேதாருக்கங்க நெனச்சா பேயு ம்
உங்க ஊர்ல அது ஊரா சிட்டியா நீங்க இருக்குறப்ப ஏரியா
கிராமந்தாங்க
கிராமந்தா அ நைட்டானா ஒரு எயிட்டோ களாக் அங்க எல்லா அங்க எல்லா படுத்துவீங்கல்ல இங்க சென்னை மார்லா நைட் பனெண்டு மணி வரைக்கிலா வெளியருக்கறதுலாருக்காது அலோ
இல்லிலீங்க பத்து மணி வரைக்கு வெளியதா இருப்போ அது அதுக்கப்ற வந்து ட்டு தூங்கறதா ஹலோ இருக்கீங்களா
ம் கேக்குதா
கேக் அ கேக்கு கேக்குது ஆ கேக்குது அ கேக்குது பத்து மணி முட்டு இருப்பங்க அதுக்கப்பறந்தா தூங்குவோ பத் பதினோரு மணி ஆயிருங்க
ம் ஓகே ஓகே அப்புறண்ண உங்குளுக்கு ரெசிப் பி வந்து இப்போ நீங்க ர நான்வெஜ்ஜி நல்லா செய்வீங்களா வெஜ்ஜி நல்லா செய்ள
நான்வெஜ்ஜு வெஜ்ஜுதா செய்வாங்க நான்வெஜ்ஜு அந்தளவுக்கில்லீங்க ஆ
வெஜ்ஜிதா செய்றீங்க இப்ப கத்திரிக்கா ரெசிபி சொல்லிறிக்கீங்க எனக்கு அந்த ரெசிபி தெரியாது இப்ப நீங்க சொன்னத நா திருப்பி சொல்றே கர்ட்டா இருக்கா பாக்குறீங்களா
அ சொல்லுங்க சொல்லுங்க
அதா அந்த அத என்ன தனியா சீரகம் மிளகு வேற
அ வரமிளகா
வரமொளகா இந்த நாலயிட்டமா
ஆமாமாங்க அந்த நாலயிட்ட
அர் அரிசி போடுவீங்களா கொஞ்சமா அரிசி
அரிசி அஹ அரிசி போட மாட்டாங்க
சேரி ஓகே இந்த நாலு இந்த நாலு ஐட்டம்ஸ நல்லா வரத்துக்கணுமா
ஆமாங்
நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்குணு அ அது அதுக்கப்பறோ எண்ணெய ஊத்தி எண்ணக் கத்திரிக்காயவ கத்திரிக்கா நல்லா பொறிச்சு எடுத்து வச்சுக்கணு ஓரளவுக் து ஒரு அர வேக்காடு உள்லாமா முக்கா வேக்காடு உள்லாமா
முக்கா வேக்காட விட்லாங்க நல்லா கொஞ்சோ ப்ரௌன் நல்லா அது வருல்ல வெந்துருக்குல்ல சாஃப்ட்டா வெந்துருக்கு அ கலர் மாறணு
சேரி அதுக்கப்றோ தக்காளி வெங்காயோ
தக்காளி வெங்காயத்தல்லா வணக்கி எண்ணெய ஊத்தி அ அதையு எட்
ம் அதுக்கப்பறோ எல்லா முடிஞ்சோன லாஸ்ட்டா எண்ணைய ஆ ஓகே அரச்சதுக்கப்றோ லாஸ்டா எண்ணெய ஊத்தி அடுப் புல கடுகு கருவப்புல இதெல்லா போட்டு பூண்டு தட்டி போட்ணுமா ஹலோ
ஹலோ
பூண்டு தட்டி போட்ணுமா
பூண்டெல்லா போட மாட்டாங்க பூண்டு சி கொத்தமல்லி இதை
ஆ நம்பளுக்கு தேவனா போட்டுக்லால்ல
ஆ தேவன்னா போட்டுக்லாங்க
செரி ஓகே இது பண்ட்டு இந்த கொழம்பல்லா எடுத்து ஊத்தி எல்லாத்தயு கிண்டிக்கணு
ஆமாங்க
ஆ அதுக்கப்றோ அவ்ளோதா முஞ்சிர்ச்சு
ஆமாங்க கொஞ்ச வேண்ணா வெல்லம் போட்டுக்கலா
ஆ அந்த வெல்லோ டேஸ்ட் எனக்கு புடிக்காது வேணுனா போட்டுக்கலா அத ஸ்கிப் பண்ணிக்கலால்ல
ஆமா ஆமாங்க வேண்ணா போட்டுக்கலா இல்லன்னா வேண்டா
ம் சேரி சேரி அங்கல்லா எல்லா ஃப்ரெஷ்ஷா கெடைக்குமா கீர காய்கறி
ஆமா ஆமாங்க ஃப்ரெஷ்ஷா தா இருக்கு எல்லாமே இங்க ஃப்ரெஷ்ஷா தா இருக்
ம் ஆனா என்ன ஒண்ணு ஊர் சைடு இருக்கோவுங்களா காய்கறி கீரைங்கெல்லா அவ்ளோவா சாப்புட மாட்டீங்கெல்ல சாப்புடுவீங்ளா
சாப்டுவங்க வாரத்துல எப்டியு ஒரு ரெண் மூண் நாள் த்துக்கு கீ ர காய்கறி
செர் சேரி சேரி சேரி ஹஸ்பண்ட் வன்ட்டாங்களா இதுக்கப் றந்தா வருவாங்களா
வருவாங்க இனிமேல் தா வருவாங்க எட்டு எட்டு மணிக்கு தா எட்ரைக்கு தா வருவாருங்
ம் இன்ன வேல பாக்குறாங்க
இங்க தாங்க பேனர்ட்டு போர்டு ஒர்க்ஷாப் போய்ட்ருக்காருங்
சேர் சேரி ஓகே ஓகே ஓகே நீங்க ஹவுஸ் ஒய்ஃப் தானா வேலைக்குல்லா போலல்ல
உ ஹூம் இல்லிங்க ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க
ம் ஒடம்புலா நார்மலா இருக்கா
ஆ நார்மலா இருக்குங்க நீ நீங்க ஆமா ஆமா கொஞ்சோ ஹோல்ட தா இருக்குங்க கொஞ்ச சளி புடிச்ச மாரிதா இருக்குங்க
ம் ம் அதுனால கேக்கல சேரி சேரி ம் இங்க அவ்ளோவா குளிர்லா இல்ல ரொம்ப வெக்கையா தா இருக்கு நாங்களே மழைய எதிர்பாத்துட்ருக்கோ மழை எங்கையு வர மாரி இல்ல ம்
எங்க ஊர்க்கு வாங்க இங்க ஒரு நாள் கோயமுத்தூர்
கண்டிப்பா வர வரன் நீங்களு வாங்க இங்க அங்க பீச்சல்லா இல்லன் சொல்லிருந்தீங்கள லாஸ்ட் டைமு
ஆமா ஆமாங்க பீச்சல்லா இல்ல பீச்ச நாங்க பாத்ததே இல்ல ம் ம் ம் சரி எங்க ஊர் ஊட்டி மாரி இருக்குங்க ம்
பண்ற கொஞ்ச ஒர்க் இருக்கு நெக்ஸ்ட் டைம் கால் பண்றே ஃபாய்ங்க
ஆ செரிங்க பாய்ங்க ம் ம்